ஹலோ
கேக்குதா பேசுறது தெளிவா இருக்கா
தெளிவா இருக்கு
ஆ
தெளிவா இருக்கு
போது சேரி டாபிக் சொல்லு ஓகே வா
சொல்லுங்க
இப்போ டாபிக்கெல்லாம் உணவு பயணம் குடும்பம் பண்டிகைகள் மரபுகள் அன்றாட வாழ்க்கை
அன்றாட வாழ்க்கைகள் அ ஆப்ஷன் டி
அன்றாட வாழ்க்கை எனக்கு எப்டி இருக்கும் அப்டின்னா நம்ம சொல்லுங்க
அதாங்க காலைல எந்திருப்போம் அப்பயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு வாக்கிங் வாக்கிங் போவோம் திருப்பி வந்து மடிய மடியும் ரெஸ்ட் எடுக்கிறது
ஒரு வேலையாங்க இது அன்றாட வாழ்க்க தான்
ஆ ஆமாங்க அதாங்க வேலை
க்றதே ஒரு வாழ்க்கையா இருக்கக்கூடாதுங்க கஷ்டப்படும்
ரெஸ்ட் எடுக்கிறது வாழ்க்கை இல்லிங்க இப்ப வந்து கொஞ்ச உடம்பு சரி இல்லாம இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சே
இல்லன்னா மட்டும் நீங்க இல்லன்னா மட்டும் நீங்க வந்துட்டு காலையில தூங்கமாட்டீங்க நீங்க தூங்க மாட்டீங்க
புரியலீங்க
இல்ல நீங்க மதியம் காலிலல்லாம் தூங்க மாட்டீங்க அப்பனா
செரி செரி செரி இல்ல மத்தியானம் தூங் ஆமா ஆ மத்தியாம் மத்தியானம் தூங் இப்ப ஏன் தூங்கற மதியம் தூங்கறவலாம் மனுஷனா
ஓ அப்
ஆமா ஆமா
ஆஹா மதியானம் தூங்குரங்காலம் அது எனக்கே தெரியும் மத்தியானம் தூங்குறவாங்கல்லாம் உண்மையில பைத்தியகார குரூப்புகள் தான் எனக்கு தெரியும் ஒரு வேளை போய் தூங்குவீங்களோனு நினைச்சேன் இல்ல இல்ல நல்லா நல்லா அதெல்லாம் ஒரு அரலூசூகள் இல்ல வேலை வெட்டி இல்லாம வாழ தெரியாதவங்க எல்லாம் மதியல்லாம் தூங்குவாங்க
ஓவ் ஆமா நீங்க சொல்ற கரெக்ட்டுதான் அ நாங்கள்லா மதியோம் தூங்கமாட்டோம்
ஆமா நல்ல பழக்கம் அது உம் நாடாம் பாடா வெத்தியுறுதினே இருக்கு இப்ப ஸ்கூல் ஆரம்புச்சுதுன்னா அது ஒரு மா திரி போகோ ஸ்கூல் இல்ல ஒரு மாதிரி போகோம் ஆஹ் சரிதான் இப்பென்ன காலையில எலும்புறோம் எலும்புனதோம் பிரஷ் பண்றே டிபன்னுக்கு என்னன்னு பாக்கனோ என்னதாவது பண்ணோ நம்மளுக்கு என்ன தெரியோ அத பண்ணி சாப்புடனோ அப்றோ லன்சுக்கு என்னனு பாக்கணோ லன்சு முடிச்சுட்டு அப்புறோ டின்னருக்கு என்னனு பாக்கனோ உங்களோட லஞ்ச் டைமே இப்டி தானங்க இருக்கு
உம் இதுதா எனக்கும் காலைல லன்சுக்கு என்ன பா காலையில சாரி காலைல பிரேக்பாஸ்டு என்னன்னு பாப்பே வீட்டுல சாப்பாடு
உம் பாக்குறது நீங்கல்லா செய்யுறங்க அப்ப பாப்பே
ஒரு ரெண்டு மூணு வாரோ ரெஸ்ட் எடுக்குறதுங்க அதுக்கப்புறோ என்ன பண்ணோ பன்னெண்டுரைக்கு பன்னெண்டுரைக்கு மேல அப்டியே ரெஸ்ட்ல மேல அப்டியே வருரது வலவுல முக்கியமா ஆளோட கொஞ்சோ டிஸ்கஸ் பண்ணுவோம் போன்ல முக்கியமா விஷியத்த லைஃப் பத்தி பேசுவோம்
ஓ உங்க லைஃப் பத்தி நீங்க பேசு
ஆமாங்க என் ஆள் கிட்ட அப்ப என்னத்த பத்தி பேச சொல்றீங்க
எத பத்தி பேசுவீங்க லைப்ப பத்தி பேசுவீங்களா வேற எதா பத்தி பேசு வீங்களான்னு எனக்கு எப்டிங்க தெரியோ அது உங்க ஆளுக்கூட நீங்க பேசுறீங்க அதெல்லா எப்டீங்க நம்மலால கேக்கமுடிம் சொல்லுங்க
நீங்க கேட்குற கேக்க கூடாது ஏன்னா அது வந்து பெர்சனல் அது வந்து வேற டிபார்ட்மெண்ட்
பர்சனல்
ஆமா அது எனக்கும் என் ஆளுக்கும் உள்ள பர்சனல் விஷியோம்
என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து மேரஜல் எப்டி இருக்கோ அப்டி காலையில எல்லா கெடையாது என்னோட லைஃப்ஸ்டைல் காலைக்கு எலும்புன ஒடனே காஃபி குடிக்
ஒர்க் போயிட்டுருக்கும் போதே காலைல எழுச்சு ஒர்க் போவ வருவே அவசரமா போவே நாட்டுலயே போயிருக்கே ஃபைவ் ஓ கிளாக்லா ஒர்க் போயிருக்கே திரும்பி வருவே ஃபைவ் ஓ கிளாக் ஒர்க் போனா லெவன் ஓ கிளாக் முடிஞ்சிடோ அப்டியே வீடுவாங்க அப்டியே படுத்து தூங்கிடுவே இந்த மாரி ஒர்க் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாரி இருக்கோ இப்ப இப்ப வந்து ஒர்க் இல்லாதனால கொஞ்சோ பிசினஸா கொஞ்சோ இது பண்றே வேல வெட் டி இல்லாமலா இல்லிங்க வேல இருக்கு போய் ஆரம்பிக்காமயிருக்கு போன தட
நா எதோ சொல்ல
புரியலிங்க
வேலையில்லா பட்டதாரி த்ரீ சொல்லலாங்களா
என்னது
வேலையில்லா பட்டதாரி
இ ஏன் வாய்ஸ் பிரேக் ஆகுது
பிரேக் ஆகுதா
ஆஹ் இப்ப சொல்லுங்க
வேலையில்லா பட்டதாரி அப்டினு
இது புரியலீங்க நீங்க சொல்றது
வேலையில்லா பட்டதாரின்னு குடுத்துர்லாமான்னு கேக்
ஹ வேல இல்லா பட்டதாரி எல்லாம் கிடையாதுங்க வேல இருக்கு மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது கொஞ்சோ டிலே ஆகுது அவ்வளவுதான் அதுக்காக வந்து வேலையே இல்லாம அப்படின்னு சொல்ல முடியாது
செரினா செரிங்க நார்மலா காலையில இப்படி நீங்க எழும்பி நீங்க தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னா என்னங்க சமைப்பீங்க கலையில
காலைல எழுந்து சாதம் சமைக்கனும் அது வச்சும் ஜாலியா இருக்கும்ல்ல
செரி உங்களதான் சமைக்கணும்னு சொல்றாங்கன்னா நீங்க என்னதான் சமைப்பீங்க ஃபஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன சமையல் பண்ணணும்னு தோணும்
இட்லி தான்
எனக்கு இட்லி புடிக்கும்
பண்ணனுலாங்க
ஆ நைட்டே நைட்டே பிர்பர் பண்ணி வச்சிருப் பலாங்க வாக்கிங் போயிட்டு வரும்போது வந்து வாங்கிட்டு வருவேன்
என்னது கடையில இட்லி
கடையில இட்லி இல்லைங்க கடையில இட்லி வாங்கனா ஈசியா வேலை முடிஞ்சிடும் அது எனக்கு நாலு இட்லி எங்க அம்மாவுக்கு ஒரு நாளு இட்லி ஒய்ஃப்க்கு ஒரு நாலு இட்லி வேலையும் முடிஞ்சிரும்மே அ பாப்பாக்கு ஒரு நாளு இட்லி இந்த பாப்பாக்கு இட்லியா பூரியா வாங்கிகொடுத்தா வேல முடிஞ்சிடும்
கடையிலயே வாங்கனா கடையில சாப்பிட்டு ஒருத்தங்க வயறுவெடிச்சு போய் கெடக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு
தெரியும் தெரியுங்க அதனால தான் சொல்றேன் நான் காலேஜ் அழகா தக்காளி சட்னியும் தக்காளி சட்னி
அ எப்படிங்க இட்லிக்கு சாம்பார் இல்லாம சாப்ட முடியும் ஆஹ்ட் இட்லினாலே சாம்பார் தாங்க அந்த தக்காளி சட்னி சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்
ஏய் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி காம்பினேஷன் சூப்பரா இருக்கும்
காம்பினேஷன் நல்லா இருக்கும் என்னவ இருந்தாலும் இட்லினாலே சாம்பார் தாங்க சாம்பார்ல வச்சு சாப்பிட்டாதான் அந்த இட்லியோட சுகமே இல்லைன்னா இட்லி சாப்பிடுறது எல்லாம் வேஸ்ட்டு நீங்க சாப்பிடுறீங்க நீ இட்லி இட்லிங்கீறீங்க ஆனா இட்லிக்கு ஒரு சாம்பார் வைக்கணும்னு தெரியல உங்களுக்கு
எனக்கு சாம்பார் எனக்கு புடிக்காதுங்க எனக்கு
எங்களுக்கெல்லாம் இட்லி புடிக்காதுங்க நாங்க எல்லாம் இட்லி பக்கம் கூட எட்டி கூட பாக்க மாட்டோம்
அத தெரியும் பொலி தோச முட்ட தோச ஹ
நெய் தோச அந்த மாதிரி நாங்க கொஞ்ச ரிச் ஃபுட்டா போவோ நீங்கல்லா கொஞ்ச ஆப்டி போயீங்க
புரியல ரிச் ஃபுட்னா எப்டிங்க தோச வந்து ஃபுட்டு
உண்மேல
ஆஹ்
ஹம்
இட்லி என்னங்க உங்களுக்கு வந்து லோ ஃபுட்டு
லோபுட்டுனா அது என்ன அததாங்க அது என்ன சொல்வாங்கனா ஏழைகள் ஏழை உணவுனு சொல்லுவாங்கங்க இட்லிய நா தப்பா சொல்லுலங்க நார்மலா சொல்ற உமக்கே இட்லி பிடிக்காது ஒன் சொலவுங்களுக்கு ஒடு ஒடு பிடித்தம் இருக்கும்ல நாலா காலையில இப்ப என்ன சமைக்க சொல்லியாச்சு நாதா சமக்கனும் அப்டி சொன்னா நா மொதல்ல பூரிதா பண்ணுவே நெஜமாவே எல்லாரு ஆயிலு ஹேல்து அதுது சொல்வாங்க ஆன ஏமைண்ட்ல நம்பதா பண்ணிர்லா அப்டின்னு மைண்டே ஃபர்ஸ்ட்டு அங்கதா திங்க் பண்ணும் வேலலா ஈசிலா ஒண்ணு கெடயாது பூரி பண்றது பூரி பண்றது நிஜமாவே கஷ்டமா இருக்கு அந்த எண்ணயிலே நிக்கணு கரெக்டா புடிச்சு எடுக்கணு மாவுவொரசணு ஏகப்பட்ட வேல இருக்கு ஆனாலு அது என்னவோ அரு ரொம்ப இஷ்டமா இருக்கு நா எல்லா மண்ணுல சமச்சாலு நா அதா இருந்து பண்ணுவ
பூரி செய்ரது ஈஸி தாங்க நீங்க தாங்க
யாரு சொன்ன ஈஸின் சொல்ட்டு யார் பண்ணாலு புஸ்சுல்லா வராது நா பண்ணா புஸ்சுன்தா வரு
அப்டிலா ஒன்னு கெடயாதுங்க
உம் அப்ப ஒங்கள நிக்க விட்டு மாவயும் குடுத்து பூரிசுடுங்க விட்ருனு
சூப்பரா வருங்க ன்னா புஷ்ணு வராது நீங்க பூரிமாவ லைட்டா வந்து இது இருக்குல இது அஹ் அது பேரன்ன வெள்ள ரவ
என்ன ரவையா மைதாவ சொல்றீங்களா
வெள்ளரவைங்க ரவ தெரியாதாங்க ரவ
ஆஹ்
கோதும ரவங்கறது பட்ட வெள்ள ஒயிட் கலர்ல ரவ இரு சொல்வாங்க கிச்சடி அ அந்த ரவய லைட்டா வந்து பூரிமாவுல போணும்
யா அப்டி போட்ட ஒடனே எல்லா பொஸ்ன்னு எப்போ இரு கன புஷ்சுனு
நா சொல்றத கேளுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நா சொல்றத கேளுங்க நல்லா பெசையும்போது வந்து சப்பாத்தி மாவுக்குமது சாப்டா பெசைணும் ஆ இதுக் வந்து ஒரு பிப்டி பர்சன்ட்தா பேசைணு பேசஞ்சு கரெக்டா அந்த பதத்வம்பிருந்தனாலே போதும் ஆனா ரொம்ப அ அதிகமவும் நீ அந்த.. மாவா கலக்க கூடாது கம்மியவு கலக்ககூடாது அதோ ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு
தெரியாது நஞ்சமாவ தெரியாது
நீங்க வே நீங்க வேணா கலக்கி பாருங்க எங்கான பிரண்டோட ஹோட்டல தான் கத்துக்கிட்டேன்
சப்ளை ஏதாவ போயிருக்க வேண்டியதோ இன இல்ல சப்பு
ஹ செப்ல்லாம் வந்து அதான் நான் அதான் சொல்றேன் பாத்தீங்களா எனக்கு சமையல் பண்றப்போ பிடிக்கும்
எங்களுக்கு எல்லாம் சமையல் பண்றது பிடிக்காதுங்க எப்படா ஆளை விடுவாங்க எப்படா போய் உட்காரலாம் இருக்கும்
அன எல்லாம் சமையல் பன்ன ரொம்ப பிடிக்குங்க
புடிக்குங்க நமக்கு புடிச்சது நமக்கு சமைக்கிறது அந்த மாதிரி அப்படின்னா எனக்கு ஏதாவது புடிச்ச விஷயத்த பண்றது ஓகே
எனக்கு ஆக்சுவலா வந்து வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சமைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன்ன மட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட சமைக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் வந்து ஆளு புரோட்டா அதெல்லாம் செய்யறக்கு ரொம்பவுமே என பிடிக்கும் எனக்கு
பரவாயில்ங்க நல்லா சமைச்சு கொடுங்க சரிங்களா வீட்டுல
உஹம்
உம்
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பட்டா கெடை பண்ணுவாங்க இன்ன என்ன வெண்பொங்கு அப்புறம்ந்தான்
வெண்பொங்கல்னா என்ன சொல்றீங்க இப்போ பொங்கல்ல தானே சொல்றீங்க பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவாங்க
உம் சக்கர பொங்கலப்பாங்க சக்கர பொங்கல் இல்லாம நார்மல்
ஓ எனக்குல்லாம் சக்கர பொங்கல் பிடிக்கவே செய்யாது பிடிக்கும் ஆனா சக்கர பொங்கல் புடிக்கவே செய்
உங்களுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க ஒரு நாள் எங்க கோயில்ல வைக்கிற சக்கர பொங்கல் நீங்க சாப்ட்டு பாருங்க
எனக்கு இந்த கோயில்ல ல அங்க தருவாங்க ல அது எனக்கு பிடிக்கவே செய்யாது எந்த கோயில இருந்தாலும் அ ப சக்கர பொங்கல் நான் தொட்டுக்கூட சாப்ட மாட்டேன்
நீங்க இல்ல நீங்க வாங்க எங்க நான் எங்க கோயில் ஐப்பன் கோயில வந்து நாங்க குடுப்போம்
உம்
அந்த சக்கர பொங்கல் வந்து அவ்ளோ அருமையா இருக்கும்
சேரிங்க பாக்கலாம் முடி உங்க ஊர் பக்கம் வந்தா வாங்கி தாங்க நான் சாப்பிடுறேன்
ஏங்க செஞ்ச குடுக்க சொல்லுங்க நான் எதுக் டைம் வந்து
சரி ஓகேங்க பாக்கலாம்